ஹலோ
ஹலோ கேக்குதா சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குத்
என்ன பண்ணிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா.
ம் நல்லார்க்கோ நீங்க எப்டி இருக்குறீங்க.
ஆ நல்லாருக்கே. என்ன பண்ணி
டிஃபன் ஆச் டிஃபன் சாப்ட்டு ஒக்கான் இருக்குறோ உங்கள்து ஆச்சுங்ளா டிஃபனு
ஆ ஆச் ஆமா ஆச்சி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னைக்கு எது ஸ்பெஷல் எதுவு இல்ல சாப்பாடு. சாதோ க து அ கத்திரிக்கா முருங்கக்கா சாம்பார்.
ஓ நீங் நீங்கதா சமப்பீங்ளா வீட்ல.
ம் நா தா செய்வ
ம்
நீங்க என்ன பண்ணிட் இருக்குறீங்
நா காலேஜ் படிச்சிட்ருக்கே
ம் இன்னைக் இல்லிங்ளா காலேஜ்
நாளைல இப்போ வந்து செமஸ்டர் லீவ்ல இருக்கே நாளைல இருந்துதா காலேஜ் ஸாட் ஆகுது
ம் ம்
இப்போ அதா ஒரே பேக் கிங் நடந்துட்ருக்கு ஹாஸ்டல்க்கு இன்னைக்கு போய்ருவே ஹாஸ்டல்லந்தா படிக்கிறனா அப்போ ஹாஸ்டல்க்கு இன்னிக்கி போறதுக்கு பேக்கிங் நடந்துட்ருக்கு போய்ட்டு நாளைக்கிலந்து காலேஜ் ஷாட் ஆயிரு
என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கிரிங்கோ
நா இன்ஜினியரிங் பீ டெக் படிக்கிறே ஏ ஐ டி எஸ்
ம் ம்
நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா
ஆமா ஹவுஸ் ஒய்ஃப் தா
ம்
வீட்ல வேல ருந்தது தயிர வேல செஞ்சுனுருப்போ நிலத்துல ம் காய்கறி நு
ஓகே ஓகே உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்டி போயிட்டுருக்கு
உம் நல்லா போய்ட்டுருக்குது
விச்
ம் ம் நீங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு என்ன பண்றாங்க
தங்கச்சி அவ டுவெல்த் படிக்கிறா
ம்
தங்கச்சி மட்டும்தா நானும் தங்கச்சி தம்பி வந்து எங்க வீட்ல நிக்கிறா ஆனா பெரிமா பையே
ம் என்ன சாப்ட்டீங்க டிஃபன்
மார்னிங் தோச தோச நான் தா சுட்டே
ம்
நா சுட்டுட்டு அப்டியே அம்மாக்கு தங்கச்சீ தம்பி எல்லாரு சாப்ட்டாங்க
சாப்டாங்க ம் அம்மா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க
தே டீச்சர் டான்ஸ் டீச்சர்
ம் ம் ம் பரதநாட்டியம் கத்து கொடுக்றது
ஆமா ஆமா
ம் ம் போயிட்டு இருக்றாங்களா இருக்றாங்களா
அம்மா கிளாஸ்க்கு போயிருகாங்க இனி இன்னு ஒரு ஒன் ஆர்ல வந்துருவாங்க
ம் ஆ ஊ தங்கச்சி இன்ன படிக்கிறாங்க
தங்கச்சி டுவெல்த்து தம்பி டென்த்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போயாச்சு இப்ப வீட்ல நா மட்டுதாருக்கே
ம் ம் சமையல் மதியோ
மதியோ அம்மா வந்துட்டி அம்மா பண்ணுவாங்க
ம்
இனி மதியம் நா அப்டி கிளம்பிருவேன்லஅத்னால தெரில எப்டின்னு
ம் கேரி எடுத்துனு போறது இல்லையா உங்க தங்கச்சி தம்பி எல்லா
அ என்னது
கேரிர் கேரியர் எடுத்துன்னு போறதில்லையா
இல்ல இல்ல போவோ போவாங்க போவாங்க அவங்களுக்கு காலைல சும்மா வெரைட்டி ரைஸ் மாரி அம்மா பண்ணி் கொடுத்துட்டாங்க
ம் ம் ஏன்னா இன்னும் இப்போ சமையல் செய்யணு உங்க வரைக்கு
ஆமா இல்ல எனக்கு நா அதே சாப்டுருவே செய்யணுனு இல்ல
ம்
ஆ நா ரெண்டு ஆள் இல்ல நா இனி இன்னைக்கி இன்னய்க்கு ஒரு நாள் இருப்பே அடுத்து அம்மாக்கு செய்ய வேண்டியிருக்காது
ம் ம்
இப்ப நானு அதயே சாப்ட்டு போயிர்வே
ம் உங்க படிப்பு எப்டி போயிர்னு இருக்குது
படிப்பு காலேஜ் எல்லா நல்லா போகுது எது இனி செகண்ட் இயர் இப்ப போறே இனி எப்டி இருக்க போதுன்னு தெர்ல ஃபஸ்ட் இயர் நல்லா இருந்துச்சு இனி செக அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும் போய்ட்டு கொஞ்ச நாள்ல
ம் ம் வந்துச்சுன்னா அப்றோ என்ன படிக்கிற்து
அடுத்த இது வ செகன்ட்டியரு படிக்கிறேன் இனி ஃபோர் இயர்ஸ் முடிச்சிட்டு ஜாப்தா ட்ரைப் இப்பயே மோஸ்லி படிக்க ட்ரை பண்ண மாட்டே
ஆமா
படிச்சா ஃபாய் படிக்க கஷ்டோ எதாவது காலேஜ்ல ப்ளேஸ்மெண்ட்டு எதாவது வந்துச்சு ன்னா பா இறி போயிற வேண்டியதா கம்பெனியில வேலக்கி
அவ்ளோதா இன்னு படிச்சுட்டு சும்மா இருக்கற்து ஜாப் பண்ணணு
ஆமா அதா கஷ்டோல்ல பிளேஸ்மெண்ட்லல்லா ஏர்றது கெடச்சுருச்சுன்னா லக்குல நானு ஓரளவு ட்ரை பண்ணுவே எப்புடியோ த்ரீ தேர்ட் இயர் முடுச்சோட்டியுமே அதல்லா ட்ரை பண்ண ஆரம்பிக்கணு அப்புடின்னா ஓரளவு ஏறிர்லா எப்டியாது
ம் இப்பதா செகண்ட்டு இயர் போ போற்தா
ஆமா செகண்ட் இயர் நாளைக்கு தா ஸ்டார்ட் ஆகுது எனக்கு
சேர் நா வெளியில வேல ஆ எனக்கு ரெண்டு பசங்க
பசங்கலா பொண்ணுங் பொண்ணுங்ளா
ஆ பொண்ணுங்க ரெண்டு அ ரெண்டு பெர் பெரியவுங்கதா ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணோ ஆயிடுச்சு
ம் ம்
கல்யாண ஆயிட்டு கொழந்த அவுங்களா இது ஆ சின்னவுங்க படிச்சுட்டு இப்பதா ஒரு வாரம் ஆயிருக்குது பட்ச்சு முடுச்சுட்டு
என்ன படிச்சாங்க
அவுங்கோ எம் சி ஏ முட்ச்சாங்க
ஓ எம் சி ஏ முடிச்சுருக்காங்களா ஓகே ஓகே
முடுச்சுட்டு என்னப்
எம் எம் சி ஏ படிச்சு இப்ப வேலைக்கு போறாங்களா
வேல இன்னு எங்க அவ்ளோ சீக்கிரோ கெடைக்குது வேல
இப்பதா ஒரு வாரோ ஆயிக்குது இன்னு அது ரிஜல்டெல்லா வர்ணு
ஆ
அதெல்லா வர்ணு இல்லையா ரிஜல்ட்டு
ஆமா ஓ இன்னு ரிசல்ட்டு இனிமே தா வருமா
ஆமா இன்னு தா செமெஸ் ஸ்டரு எழுதிக் இருக்கற்து இன்னும் போன செமஸ்டரு எழுதுனதே இன்னு வர்ல
ஆ ஓகே ஓகே
போய் எழுதியிருக்கற்து இன்னு இங்கல்லா லேட்டா வரு
ம்
ஜாப்புக்கு தா தேடினு இருக்குறாங் அப்ளை பண்ணிருக்கோ ம் இப்பலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க
அவுங்க ஓ அப்ப எனி ட்ரைனிங் எதாவது போவாங்களா
தெரியல போனு இன்னு இப்பதானே ஒரு வாரோ ஆயிருக்குது கொஞ்ச நாள் பாத்துட் ஆ வீட்லதா இருக்குறே
ம் அப்போ உங்களுக்கு ஒர்க் எல்லாம் பண்ணி குடுப்பாங்க ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா
ம் ம் என்ன வேல இருக்கு சமையல் செஞ்சு சாப்புட்றது தானே வேல எவுள் நேரோ செய்னு
ஆ எங்க அம்மாவு இப்படிதா பண்ணுவாங்க
ம் நெலத்துக்கிட்ட போவோ நெலத்து வேல செஞ்சுக்குவோ கொஞ்சோ அதே இது வந்து வீட்ல இருந்தா வீட்ல இருப்போ அம் போயிடுது நேரோ போயிடுச்சி
ம்
எங்க வெளியே போவோ போவிங்கள எங்கன்னா கோவிலுக்கு எங்கன்னா
இன்னைக்கி என்ன எங்கேயு போவல்ல இன்னைக்கி என்ன நாங்க கெளம்பிடுவோம்ல
ம் இன்னைக்கு இல்ல நார்மலா வெளில
ஆமா நார்மலா போவோ அம்மா வேலைக்கு போ போவாங்க அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லா மோஸ்ட்லி கூட்டிட்டு போயிருவாங்க ஏன்னா எப்பயு எங்க கூட மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு டைம் கெடைக்கிற டைம் கூட்டிட் போவாங்க எங்கேயாது தங்கச்சி ஈவினிங் வந்தட்டி டியூஷன் போயிடுவா
ம்
அன்னைக்கி ஒரு நாள் அவலையு லீவ் போட வேச்சி எப்டியாது எப்பமாச்சு மோஸ்ட்லி போவோ அப்பா ஃபுல் டைம் வேல தா அப்பா வந்து மாஸ்டரா இருக்காங்க ஹோட்டல்ல
அப்ப ஃப்ரீ டைம் எங்க இருக்குது அவுங்களுக்கு டைம் கெடைச்சு
மோஸ்ட்லி அப்பா ஃபுல்லா வேலையில இருப்பாங்க அதனால அப்பா ஃப்ரீயா இருக்க டைம் நாலு பேர் போவோ இல்லன்னா தம்பி எல்லோரு சேந்து போவோ
லீவ்ல எல்லா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவீங்ளா
ஆ பாட்டி வீட்டுக்கு நா ஃபர்ஸ்ட்லா பாட்டி வீட்டுக்கு போகவே நடிப்பே இப்போ வந்து எங்க பாட்டி வீட்ல எங்க மாமாக்கு பாப்பா பெறந்திருக்கா
ம்
அதனால இப்போ பாட்டி வீட்டுக்கு போறதுனாலு ஒரே சந்தோஷோ எப்படா பாட்டி வீட்டுக்கு போலா எப்படா பாட்டு வீட்டுக்கு போலான்றிருப்போ
ம் இப்பதா லீவ் முடிஞ்சாயிக்கிது
ஆமாங் ஆ போயிட்டு வந்துட்டே ஆனாலு த பாப்பாவ பாக்கணு திருப்பி திருப்பி போனோன்னு தா தோணு அங்க ஸ்டே பண்ணலான்னா இங்க அ
கொழந்தைங்க இருந்தா அவ்ளோ தா போய் பாக்கணு அப்டின்னு தோணு
ஆ ஆமா ஸ்டே பண்ணலான் பாத்தா இங்க எங்க ஆன்டி வீட்ல டியூஷன் நா தா எடுக்க ஹெல்ப் பண்வேனா அப்போ நா இல்லன்னா அவுங்களுக்கு கொஞ்சோ கஷ்ட் கஷ்டமா இருக்குன்ட்டு அடுத்து போக மாட்டே ஸ்டே பண்ண மோஸ்ட்லி ஆ
ஓகே
ஆ மோஸ்ட்லி காலைல போயிட்டு சாயங்காளோ வர மாரி போயிட்டு வந்துடுவே
ம் ம் உங் தங்கச்சி எல்லாருமே போயிட்டு வருவிங்ளா வெளிலல்லா என்னா கோவிலுக்கு தா கோவிலுக்கு போயிட்டு வருவோ வந்து சொந்தக்காரவ ஊருங்களுக்கு போயிட்டு வருவோ எப்பயாது போயிருக்கோ அவ்ங்கெல்லா இப்பதா எல்லா பசங்களுக்கு ப பெரியவங் ஆயிட்டாங்கில்லயா கேரியர் கட்டி முட்ச்சுட்டு ம கேரியர் வேல்தா பெரிய வேலயா இருந்ச்சு இப்பதா ஃப்ரீ காலைலல்லா ஃப்ரீயா இருக்கற்தில்ல காலைல கேரியர் கட்ணு இங்யு போக வர இருக்கற்தில்ல இப்ப பசங் பெரியவ்ங்களாய்ட்டாங்க எங்யு காலேஜு முஞ்சிச்சி ம் பெரிய பொண்ணு வீட்டுக் போய்ட்டு வருவோ போன வாரல்லா கூட போய்ட்டு வந்தோ
ஓ ஆமா உங்களுக் அங்க பெரிய பொண்ணுக்கு பாப்பா இருக்காங்ளா
ம் பைய ஒன் இயர் இப்ப
ஓ அப்ப அங்க உங்களுக்கு அங்க போனா நல்லாருக்குல்ல
ம் ம் அவுங்க இங்க வருவாங்க இப்ப போன வாரந்தா வந்துட்டு போனாங்க பத்து நாள் இருந்துட்டு போனாங்க நாங்க அப்றோ போ மறுபடி போய்ட்டு வந்தோ போன வாரோ போய்ட்டு போட்டுக்னு போன உனே திருண்ணாமலைக் போய்ட்டு
ஆ
சென்னைக் போய்ட்டு வந்தோ
ஆ
நென்ச்சுன்னா போ வேண்டிதா போய்ட்டு வந்தோனே இப்போ இப் போய்ட்டு வந்துனுருப்போ காலைல நென்ச்சா போறது அப்றோ ம்
அப்டியே போகுது
ம் ம்
நீ இந்துவா
ஹிந்துதா நீங்க ஆமாங்க
அப்போ உங்களுக்கு நெறைய ஃபெஸ்டிவல்ஸ்லா அடிக்கடி வருல்ல
ம் ஆமா ஆமா எல்லா ஃபெஸ்டிவலு வருது ம் பொங்கலு, தீபாவளி
இல்லனாலு எடைல எதோ நெறைய இந்த பூஜ அப்டி என்னமோல்லா வருல்ல
நறைய வர்து இத விட்டா இங்க ஜாபு கெடையாது ஒன்னு கெடையாது ம்ம்
அவ அப்டிதா எப்டியு மன்த்திலி டூ டேஸாவ்து எதாது இது சொல்லிரு வா இந்த ஃபெஸ்டிவல் அப்பிடி இப்பிடி அப்டி இப்டின் பூஜ ஆயுத பூஜ என்னல்லாமோ நெறைய சொல்லுவா வெளக்கு பூஜ
ம் தசரா பூஜ தா ஆயுத பூஜ தசராக்கு தசரா ஆயிட்ச்சே தீபாவளி அப்டி வரு அதா விநாயக சதுர்த்தி, ஸ்ரீராம நவமி மாத மாதோ எதோ ஒன்னு தா இருக்கு
ஆமா அவ நெறையா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா என்ட்ட டெய்லி மோஸ்ட்லி கோயிலுக்கு போவா
ம்ம் போய்ட்டு வருவாங்க அவுங் பெரியவங்கல்லா கூப்ட்டுன் போவாங்க
ம் ஆ அப்றோ மத்யான்த்துக்கு சாப்பாட்லா செஞ்சாச்சா
ஆ சாப்பாடெல்லா செஞ்சு முட்ச்சுட்டோ காலைலே
ஓ காலைலே மத்யான்த்துக்கு கம்ப்ளீட் பண்ட்டீங்ளா
முருங்கக்கா கத்திரிக்கா சாம்பார், பீர்க்கங்கா பொரியலு கத்திரிக்கா கூட்டு சாதோ ரசோ எல்லா ஆயிட்ச்சி
திங்ளா
ஆ சம்ச்சுட்டோ சம்ச்சுட்டேதா ஒரு வேல இந்தா அப்புறம் போனுந்தானே வேல வந்தா போணு நெல்த்துக்கிட்ட போணுனா போணோ வீட்ல உக்கானு இருக்கிறதுக்கில்ல
ஓகே ஓகே ஓகே
ஃபோன் பண்ணாங்கன்னா போவோ கார வந்தாங்கன்னா மாங்கா தோப்பு இருக்குது தென்னந் தோப்பு இருக்குது காய்கறி போடுவோ கீர போடுவோ அதுனாலே வேல இருக்கு